ஹலோ
கம் தோழி கேக்குதுங்களா
ஆம் கேக்குது வணக்கம் தோழி எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆம் நல்லா இருக்கே தோழி
இன்னைக்கு என்ன பேசலா டிராவல்ஸ் அப்டினா உங்களுக்க எதுல போகறதுக்கு புடிக்கு கோ தோழி இப்போ நறைய பைக் டிராவலு கார் டிராவல் பஸ் டிராவல் அந்த மாரி இருக்கு இப்போ நீங்க எந்த மாரி விரும்புவீங்க
எனக்கு வந்து பைக் டிராவல் வந்து இந்த பா பகல்லலா போகறதுக்கு புடிக்காது
ஓகே
நைட்ல வந்து ரொம்ப நைட்ல யாரு இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா
ஆமா
அந்த டைம்ல வந்து டிராவல் போறதுக்கு ரொம்ப புடிக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப் போனுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச
அப்டியா நாங்களு அதிகமா போவோ நைட்டு் ஒரு மணி ரெண்டு மணிக்குலா கூட பைக் டிராவல் போவோ போயிட்டு நல்லா சுத்திட்டு இந்த இங்க மெரினா குல் சி அப்டின்டு இருக்கு அங்க ஒரு கேப் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பாரு அந்த குல்பி வி த்துட்டு ரொம்போ நல்லாருக்கு அவருகிட் நல்ல பாதம் மலாய் குல்பி மேங்கோ குல்பின்லா வச்சட்ருப்பாரு நீங்க நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு போனீங்கனா கூட அவரு அந்த மெரினா பீச் அந்த விவேகானந்த ஹவுஸ்
ஆ கேள்விப்பட்டிருக்க மெரினா பீச்ண்டு
ஆமா அந்த சைட்ல இருப்பாரு அப் அப்டி இல்ல அப்டின்னா அந்த சீ ட்டி சென்ற கிட்ட அந்த சைட்ல கூட வண்டின் வெச் வச்சட்டு நின்னுண்டுருப்பாரு அவருக் கிட்ட அந்த குல்ஃபி ரொம்ப நல்லாருக்கு தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி நெறைய அனுபவ இருக்கு பழகுதே
ஆமா தோழி ஏனா எத க்கு இருவுல போறது ரொம்ப புடிக்கு தோழி இப்பதா பாப்பா ஆயிடுச்சுனாலே ரொம்ப அனுப்புறதுல்ல வீட் ல
ஆ
எனக்கு இந்த நைட் டைம்ல டிராவல் பண்றது ஏ எப்போனா என்னோட கணவரோட அ இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வருவாங்க அவரு கோயம்புத்தூ ஊர்ல இருக்குறார் ரு இங்கேயு நெறைய பேர் இருக்குறாங்க முஸ்லிம் பிரெண்ட்ஸ் இந்து பிரெண்ட்ஸூ அப்டின்னு நெறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு அஞ் ஞ்சு பேரு எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க வைஃப் இப்பல்லா எங்களுக்கு ரொம்ப பழக்கல்லா பேசுவோ எல்லாருக்கு கல்யாண ஆம் ஆன அப்பறமா தா அவங்களு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதனால அவங்கவுங்க வைஃப் எல்லாம் எங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அதனால நம்ம என்னா பண்ணுவோ சேந் து எல்லா எங்கது போனும்னா கூட சேந்து சுத்துவோ அப்புறமா அவரு கோயம்புத்தூர்ல இருந்து வரும் போது எல்லாரு என்ன பண்ணுவாங்க நைட் டிராவல் அந்த மாதிரி போவாங்க தோழி ரொம்ப நல்லாருக்கு அவரு வரும் போது மட்டுந்தா நாங்க இந்த மாரி சுத்துவோ நார்மல் டைம்ல ஏங் கணவர் கூப்ட்டுட்டு போக மாட்டாரு
ஓ
அவங்க அவரு வரும்போது ஃப்ரெண்டு ப்ரெண்டு சொன்னா எது வேணா பண்ணுவாங்க இவங்க
ஓ சரிங்க சரிங்க தோழி
ப்ரெண்டுங்க சொ அவரு ஃப்ரெண்டெல்லா சொல்லு போது அவருக்கு ஒரு டைம் பாஸ் இல்லையா அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவரு ரொம்ப நாளுக்கு அப்றமா பாக்கும்போது அவருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு
உங்களயு கூட்டுட்டு போறாங்களே அதுவே பெரிய விஷய
ஆமா ஆமா தோழி நீங்க சொன்னது கரெக்டு தா ஏன்னா இப்பல்லா நெறைய கணவர் எல்லா தனியா விட்டுட்டு ஓடிற்றாங்க வேணா அவங்க போனா போது அப்டின்னு விட்டுட்டு போயிற்றாங்க
ஆ கரெக்டா சொல்லிருக்கே
ஆம்மா ஏ கணவர் கூட ஒரு டைம் அப்படித்தா இருந்தாரு
ஓ எனக்கு வந்து அந்த மாரி போனுன்னு ஆச ஆ இல்ல சொல்லுங்க தோழி அப்டி இல்ல நீங்க சொல்லுங்க பரவால
அவரு வந்தாரு தோழி ஆனா அதிகமா போ மாட்டாரு எப்பாது ஒரு தடவ தா போவாரு அவர் மட் அதா பொயிட்டு சுத்திட்டு பனெண்மணிக்கு அந்த மாரி வீட்டுக்கு வருவாரு ஆனா நம்ப தனி குடுத்தோனா அப்டி போனு இல்லையா ஆமா மாமியார் வீட்ல இருந்து அதுக்கப்றமா கொஞ்ஜோ நல்லா உன்னு கொஞ்ஜோ நல்லா டேக் கேர் பண்றது நல்லா என் எனக்கு என்னா புடிக்கு இருக்கு அதெல்லா கொஞ்ஜோ கொஞ்ஜோ பாத்து பண்றது எனக்கு எப்டிலா கம்ஃபர்ட் பண்ணலா அப்டின்ட்டு ரொம்ப அது மாரி கொஞ்ஜ கொஞ்ஜமா பண்ணி இப்போ நல்லபடியா இருக் குறோ நல்லபடியா அவுரு கூப்டுட்டு போவாரு எங்காவது போனும்னா அவரு கூடயே கூப்டுட்டு போவாரு ஆ சோ அந்த மாரி போய் போய் தா என்ன ஆயிட்ச்சி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட வைஃப் எல்லா எங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க நாங்க அவுங்க எங்க வீட் டுக்கு வருவாங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போவோ சோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டோ இவங்க பேசுறாங்களோ இல்லியோ அங் உங்க வயசுலே எங்க கிட்ட நா நல்லா பேசுவாங்க ஒரு நாளிக்கு ஒரு தரவயாது கண்டிப்பா பேசிருவாங்க அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்ச்சி தோழி கல்யாணோ எனக்கு எட்ர வர்ஷோ ஆ என்ன செய்ய சோ ரொம்ப ஒரு நல்லா திப்ரெண்டா இருகுனால நா எங்க போனாலு இப்ப பொய்றது ஃபர்ஸ்ட் எல்லா இவரு ரொம்ப இந்த மாரி தா இருந்தாரு தனியா பொயிருவாரு இப்பதா கொஞ்ஜோ கூப்ட்டு போறது அப்றமா நைட் ட்ரவல்னா எனக்கு ரொம்ப புடிக்கு அதனால ஏ என்ன புடிக்கு எனக்கு அப்டின்னு சரி கொஞ்ஜ கொஞ்ஜமா அவர அட்ஜஸ் பண்ணிக்கிட்டாரு
ஏன் ஃப்ரெண்டு மாரியே சொல்றிங்க
ஆமா
எனக்கோ அந்த மாரி போனான் ரொம்ப ரொம்ப ஆச ஆனா நானு இதுவரையு போனது இல்ல
ம் ம்
அதுக்கப்றம் ஊருக்கு வந்து கார்ல தா போணுன் எனக்கு ஆச அது வந்து நெறய டைம் போய்ருக்க
ம் ம்
பஸ்ல வந்து இந்த சாங்ஸ் போட்னு வருவாங்க பாத்தீங்ளா பாட்டு போட்டு
ஆமா ஆமா
அந் அப் அமைதியாருக்குணு பாட்டு சவுண்ட் மட்டு கேக்குணு அப்போ அப்டியே போணுன் ஆச
ம் அது நல்லாருக்கு ஆனா நா அமைதியாலா எங்ளால போ முடியாது எங்க ஃபேம்லி ஒரே கலாட்டா ஃபேம்லி எல்லாருமே இருந்தாங்க சாங் கிங் போட்டு ஆனா எல்லாரு சேந்து பாடுவாங்க
ஓஹோ இல்ல அந்த மாரிதா இருக்குணு இந்த ஆரன் சவுண்டு அதுக்கப்றம் இந்த சண்ட போற சவுண்டு அந்த மார்ல்லா கேக் குடாம அந்த மார்லா இல்லாம ஜாலியா இருக்கணு அந்த மாரிலா எனக்கு ரொம்ப புடிக்கு ட்ரெய்ன்ல அதுக்கு
லாஸ்ட்டா ம் லாஸ்ட்டா எப்ப போனீங்க அந்த மாரி
ஏ என்னங் தோழி
நீங்க இந்த மாரி பஸ்ல எப்ப போனீங்க இந்த மாரி லாஸ்ட்டா
இப்ப போன வாரொ போய்ட்டு வந்தோ
ஓ போய் ட்டு வந்தீங்ளா அதா கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு சொல்றிங்க
ஆ பாட்டு நல்ல பாட்டு அதுதா சொல்ற பாருங்க பாட்டு நல்ல பாட்டு வரும்போதா ஆ டிக்கெட்டுக்காக சண்ட போட்டுகுட்டா ங்க நா சேஞ்சு தர்ல தரமாட்டே அந்த மாரி ஒருத்தொங்க வந்து இருவரூவா டிக்கெட்டுக்கு வந்து ஐநூறுவா தராங்க
ஆ ஆ
ரெண்டு பேருக்குமே சேத்து வந்து நாப்பரூபா தா ஆகுது அதுக் ஐநூற்பா நீங்க தரிங்ளேன் சொல்ட்டு கண்ட்ரெக்ட்ரு சண்ட போறாங்க அவருக் சேஞ்ச் தந்தார் அதுல கீஞ்சு போடணு தன்ட்டு இருக்காரு
சரி சரி அது எப்டி வாங்குவோ ங்க அதுக்கு ஒரு சண்ட ஆம் ஆனா இந்த மாரி நீங்க கவர்மெண்ட் பஸ்ல இந்த மாரி நம்ம போம்போது பிரைவேட் பஸ் அந்த மாரி எல்லா போம்போது கொஞ்ச அ மத்த ஆளுங்கல்லா இருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த மாரி தனியா போறது நல்லா சாங்கெல்லா கேட்டுட்டு போறது அந்த மாரி பண்றது ரொம்ப கஷ்டமா இதுவே நம்ம தனியா ஒரு பஸ் வச்சுட்டு
ஆ அது வந்து பாட்டெல்லா கேட்டு போனல்லா பாட்டல்லா கேட்டு போனாலா
டான்ஸ்சு ஆமா கரெக்டா சொன்னீங்க அதுதா சொல்ல வந்தே தோழி ஆஹ் நாங்க அது இந்த மாரி போகும்போது பஸ்சுல எல்லாருமே பாட்டு போட்டுட்டு ஒரே குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு நீங்க அடுக்க நாங்க அடிக்கணு அப்டினு ஓட்ரி ஓடிட்டிருக்க பஸ்
ஆ காத்திரத்து ஆப்பாங்களா சிரிப்பாருக்கு
ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு தோழி அந்த மாரி டிராவல் எனக்கு பஸ்ல ட்ராவல் அதிகமா புடிக்காது ஆனா நம்ம ஃபேமிலியோட போம்போது எல்லாரு இருப்பாங்க இல்லையா அத்த பச சங்க மாமா பசங்க எங்க ஃபேமிலி சோ அந்த மாரி இருக் க்கும்போது எனக் ரொம்ப புடிக்கு எல்லாரு நல்லா ஜாலியா இருக்குகளா அதே மாரி எங் ங்க மம்மி இங்க அத்த எல்லா ரொம்ப ஜாலி டைப் தா அவங்களையு ஆட வைப்பாங்க மாமா பச இதெல்லா எப்ப வீ எழுந்துக்கோங்க நீங்களு ஆடுங்க ஆடுங்கன்னு
அத்தன்னா உங்க மாமியாரா
மாமியார் மாமியார் எங்க மாமியார் என்னோட ரிலேட்டிவ் தா கல்யாண பண்ணி வச்சது சோ அதனால எங்க மாமியாரு எங்கம் அம்மாவு எங்க மாமியாரு சிஸ் டர்தா ஓன் சிஸ்டர் தா சோ அ அதனால இந்த மாரி போம்போது எல்லாரு சேந்து ஒரே டான்ஸ் ஆட்றது எல்லா ஜாலி டைப் தா அந்த டைம்ல என்னாப் பண்ணுவாங்க அந்தாக்ஷரி விளையாடுவாங்க நா ஒண்ணு பாடுறே அதுக்க அப்புறமா நீ பாடு அப்டின்ட்டு சோ அந்த மாரி இல்ல இப்ப நா லாஸ்டா போனது ரெண்டு வர்ஷ் த்துக்கு முன்னாடி தா கன்னியாகுமரிக்கு போனே என்னோட இந்த இது சொல்லு என்னோட கணவரோட தம்பி இருக்கிறாங்க இல்லையா அவர் கல்யாணோ அந்த பொண்ணு கன்னியாகுமாரில இருக்கா சோ அ அங்க இருந் ந்து நாங்க வேன் வச்சு எல்லாரு போனோ
ம் ம்
அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அது ரொம்ப லைட்டு போய் எவ்ளோ நேரோ ஆயிச்சு தெரியு ஆ ரொம்ப லாங் அது
ஆ ரொம்ப லாங் தா
ஆமா போனோ போன போயிட்டே இருந்த ரொம்போ ஒரு டே ஒரு நைட் முடிஞ்சிருச்சு அ அங்க போனோ லாஸ்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவு
ம்
அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்ஸு இது டிராவல்னா எனக்கு அந்த மாரி பஸ்ல எல்லார கூட போறது அது ரொம்ப புடிக்கு அதுக்கப்புறமா பைக் டிராவல்லு பைக்ல சுத்துறது அது பாத்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமா இருக்கு நம்ம இதுவே கார்ல நம்ம உள்ளேயே உட்காந்து போறோ இல்லயா இதுவே நம்ம பைக்ல போம்போது அது வெளியில இருக்கிற அந்த மரங்களு எல்லாமே இந்த இயற்கையை ரசிச் தே போலா
இருந்தாலுமே எனக்கு பைக் ட்ராவல்லு அந்த நைட்ல புடிக்கு அத விட எனக்கு கார்ல போறதுதான் ரொம்ப புடிக்குமே
ஆ உங்களுக்கு கார்ல புடிச்சிருக்கு இல்லையா எனக்கு இந்த பைக்ல போறது ரொம்பவே
ஏன்னா நம்ம இந்த வெயில்ல அந்த மாரி டைம்லல்லா போ முடியாது நைட்னா ரொம்ப புடிக்கு அதுக்கப்புற நைட் வந்து நம்ம கார்ல போ முடியாதுல்ல அதனால ஊருக்குெல்லா போனா நம்ம வந்து கார்ல போனா ஜாலியா கார்லா பாட்டு போட்டுங்னு வந்து யாரும் டிஸ்டபன்ஸ் கிடையாது
ஆமா ஆமா
நாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாரி போவ பாருங்க அப்புற பாட்டு பாடிட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டே போவோ
ம் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இர்ந்துச்சு தோழி உங்க கிட்ட பேசுனது நம்ம மீண்டும் த்ரு மறுபடியு பேஸ்லா
ஆம் சரிங்க தோழி நன்றி ஆ வணக்